ஹலோ ஆ சொல்லுங்கக்கா கேக்குதா
ஆ கேக்குதுப்பா ரெடியாயிருக்கீங்களா
ஆ கெளம்புவோம்மா ரெண்டு பேரு
ஆ இன்னு எந்த ஒரு கொஞ்ச நேர லேட் ஆகு அதுக்காகதா நா உங்களுக்கு போன் பண்ணே இல்ல என்னுது வந்து கொஞ்ச லேட் ஆகுது ஆ நீங்க ரெடி ஆயிட்டீங்க வீட்டுக்கு திடிர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அதா வேற ஒன்னு இல்ல சேரி நா அவங்கள பாத்துட்டு சேரி அவங்களட கொஞ்ச நேர கெளம்பிடுவாங்க அவங்க பத் க்கூ பட்டுகை கொண்டு வந்திருக்காங்க உங்க வீட்டு கட்ட விசேஷத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க சேரி அ அவங்கல பாத்துட்டு நா உங்களுக்கு போன் பண்ணட்டுமா
ஆ சேரிபா
ஆ நீங்க இருந்துகட்டு அந்த லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க என்ன நோட்டு வாங்கனு ஏதே பெண்ணு பெண்சிலு ஏதோ நெ நெறைய சொன்னீங்கல்லையா நேத்து
ஆமா ஆமா பாப்பாவுக்கு வந்து நெறைய சொல்லியிருக்காங்க ஜாமன்ரி பாக்ஸு அப்பற பாத்திங்னா அந்த இது ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நெறையா ஏ ஃபோர் ஷீட்ஸு பத்தாதக்கு இப்ப லீவு முடிய போவுதுல்ல திருப்பி
ஆமா
ஆ லீவு முடியப் போறனால ப்ராஜெக்ட் கொஞ்ச கொஞ்ச செய்ய சொல்லி சொல்லிருந்தாங்க நா அதையு மறந்துட்ட ஊருக்கு போயிட்டு வந்ததுல அது பாத்திங்னா அந்த ப்ராஜெக்டுக்கு வேணுங்கிறதெல்லா சொல்லிருக்காங்க இது அனிமல்ஸோடது பேர்ட்ஸோடது அந்த இது ஸ்டிக்கர்ஸ் எல்லா சொல்லிருக்காங்க அதெல்லா நெறைய எ நோட் பண்ணி வெச்சிருக்கா பாப்பா அதெல்லா வாங் கணு இப்ப நம்ம போற ஷாப்ல வந்துட்டு ஆ இது லன்ச் பேக்கு ஸ்கூல் பேக்கு இது எல்லாமே இருக்குமா வாட்
ஆமாங்க எல்லாமே இருக்கும்ப்பா ம் நானு விசாரிச்சுட்ட நானு இதா இப்பதா ஃபஸ்ட் டைம் போற அந்த கடைக்கு நா இது வரைக்கு ஸ்கூல்லயே எல்லாமே குடுத்துருவாங்க சரி போனவாட்டி என்னாச்சுனாக்க நெறய பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அதாவது அவங்க குடு க்கற நோட் இருந்துகிட்டு பேஜ் பத்த மாட்டங்குது கடசியா நாங்க இங்கயு பணத்த கட் டி மறுபடியு கடயிலயே வாங்கி குடுக்குற மாரி இருக்குது அதனால கொஞ்ச நீங்க வேற குடுத்தா கொஞ்ச ஸ்கூல்க்கு கடசி வரைக்கு ஆற மாரி நோட்டு குடுங்க இல்லன்னா நாங்க கடையிலயே வாங்கிக்கறோ ன்ற மாதிரி ஸ்கூல்ல போயி கம்ப்ளைண்ட் பண்ணிட்ங்க நெறய பேரண்ட்ஸு அதுக்காக இந்த வாட்டி என்ன ஆச்சுனாக்க ஸ் கூல்ல சரிப்பா அ நீங்க வெளிய வாங்கிக்கோங்க நாங்க இருந்துகிட்டு புக்கு மட்டு நாங்க ஸ்கூல்ல குடுத்துர்றோ புக் குக்குண்டான ஃபீஸ் மட்டு எங்களுக்கு குடுங்க அப்டின்னு சொல்லிட்டு இந்த மாரி அவங்க சொல்லி உட்டுட்டாங்க செரி அதா இப்ப புக்குக்கு ஃபீஸ் எல்லா கட் டிட்டு வந்துட்டோ இப்ப நோட் எல்லா எழுதி குடுத்துருக்காங்க செர் அதுக்காகதா செர் நீங்களு சொல்லிருந்திங்க இல்லயா நோட்டெல்லா வாங் செரி அப்படியே உங்களையு கூட்டிட்டு போலானு சொல்லிட்டுதா நா நேத்து உங்க கிட்ட சொன்ன இப்பயே டைம் ஆயிடுச்சு ஆனா திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க செரி அவங்ககிட்ட பேசிட்டே இருந்துட்ட நா இன்னு ரெடி ஆவல
செரி செரி செரி பரவால்ல இது ஷாப் ஈவினிங் வரைக்கு இருக்குல ஆ இன்னிக்கு மழ வர மாரியு தெரியல நல்லாதா வெயில் அடிக்குது
ஆமா
அதனால ஒன்னு ப்ராப்ளம் இல்ல நம்ம போயிட்டு வந்தர்லா ஏன்னா கொஞ்ச ஸ்டேஷனரி ஐட் ஐட்டம்ஸு இது வேணு அதே மாரி இந்த பிள்ளைங்களுக்கு மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லா கொஞ்ச வாங்கணும் பாப்பாவுக்கு
ஓ அதுக்கு வந்து ட்டு வேற கடைக்குதா போகணு ஏன்னா அந்த கடையில இருந்துகிட்டு நோட்டு நம்ம ஸ்கூல்க்கு தேவையானத மட்டுந்தா வெச்சிருக்காங்க மத்தபடி லன்ச் பேக் பேக்ஸ் எல்லாமே இருக்குது இந்த ஃபேன்சி ஐட்டம்க்குனாதா நம்ம வேற கடைக்குதா போய் வாங்கற மாரி இருக்கு என்னன்னாக்க நம்ம இப்ப புக் கு வாங்கற போற கடைக்கு வந்துட்டு பஸ் இல்ல அங்க எறங்கி ஒரு ஒரு கிலோமீட் அ தூரத்துக்கு நடக்க வேண்டி இருக்கு
ஓ செரி செரி செரி
செரி நா ஆட்டோக்காரு கிட்ட பேசிருக்கே
அ
செரிங்களா செரி அவுங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க
செரி செரி
நா ரெடி ஆயிட்டு நா உங்களுக்கு போன் பண்ணிட்டு அதுக்கப்றோ நா உங்களுக்கு ஆட்டோக்கார கூப்பிடுறே செரிங்களா
ஆ செரி செரிப்பா
நீங்க இந்த வேற ஏதோதோ சொன்னீங்கல யூனிஃபார்ம் எல்லா எடுக்னும்னு எடுத்து இருப்பீங்களா இல்ல இனிமே எடுக்கணுமா
ஆ யூனிஃபார்ம் வந்து அவர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாரு அவரு ஒர்க் பண்ற இடத்துக்கு பக்கத்துல புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்களாம் அங்க கொஞ்சம் ஆஃபர் போயிட்டு இருக்கு அதனால யூனிஃபாம் மட்டும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க இன்னும் இந்த ஷூவு மத்த ஐட்டம்ஸ் எல்லா வாங்க சொல்லியிருக்காங்க
அதுவும் எல்லா லிஸ்டே எழுதி வச்சவங்க ஏன்னா நம்ம கடைக்கு போய் வாங்குறாப் ஒன்னு வாங்குனா ஒன்னு மறந்துறோம்
ஆ ஆ ஆ
ஏன்னா அது ஹோல்சேல் கடை தா ஷூ கூட இருக்கும்னு நினைக்கிறே ஆ அத கேட்டு பாக்கலா ஒரு வேல அங்க இல்லனாக்க பக்கத்துலயே வேற கடை இருக்குது யூனிஃபார் ஷூஸ் எல்லா விக்கிற மாரி கடை இருக்குது அங்க வேணா நம்ம ஷூவு சாக் தா எடுத்துக்கலா சரிங்களா பாப்பாவையு கூட்டிக்கோங்க அப்பதா நம்ம அளவு பாத்து எடுக்குறதுக்கு கரெக்டா இருக்கு
ஆ செரிக்கா நீங்க யூனிஃபார்ம்லா எடுத்து தச்சிட்டிங்களா
ஆ அத எடுத்துட்டோ இல்ல இன்னு அதுல்லா ஸ்கூல்லயே குடுத்துட்டாங்க நா நோட் புக்கு இந்த பெண்ணு பெண்ணு இங்கு இது மட்டுதா வாங்குற மாரி இருக்குது அனா பெண் லிஸ்கரி எல்லாமே அந்த ஸ்டேஷனரி ஐட்ட எல்லாமே வாங்குற மாரி இருக்குது மத்தபடி இனி யூனிஃபார்ம்மு புக்ஸ் மட்டும் ஸ்கூல்லயே குடுத்துட்டாங்க அத தைக்கிறதுக்கு குடுக்கணும் செரி அப்டி நானு பையன கூட்டிக்கிறேன் செரி அப்டியே வரும்போது அளவு குடுத்துட்டு
புக்கு வாங்கறதுல ஸ்டனரி புக்கு இதுகலா இருக்கா
ஆமா எல்லாமே கடைக்கும் அங்க எல்லா புக்கும் ம் எல்லா புக்குமே அங்க கிடைக்கும் அதுவும் இல்லாம நீங்க படிக்கிறது கதை புக்கு கூட அங்க வச்சிருக்காங்க
அதுதா கொஞ்ச ஸ்டோரி புக்ஸ் எல்லா வாங்கி குடுத்தா இவங்களுக்கு வந்து ரீடிங் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல
ஆமா
நா இடையில ஃபஸ்ட்டு லீவ் விடவு ஒரு ரெண்டு புக்கு வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தேன் அத படிச்சிருச்சுங்க பாப்பா
ம் அந்த புக்கு வச்சிருக்கீங்களா
ஆ அந்த புக்கு இருக்கு
இ இருதுன்னா எனக்கு எடுத்துண்டு குடுங்களேன் இன்னைக்கு போறப்ப நானு ரெண்டு கத புக்கு வாங்கிட்டு வரணு நினைக்கிறேன் என்ன அவ்ளோ இன்னு ஒரு பத்தினஞ்சு நாள்ல ஸ்கூல் வச்சிறங்களா எனக்கு இந்த டிவி எல்லா பாக்க புடிக்கிறதுல்ல சரி கதை புக்கு இருந்தா ஏதாது ஒண்ணு ரெண்டு கதையாது படிப்பன் எனக்கு ஃப்ரீயா இருக்கு போது செரி அதுக்குதா கேக்குறேன் நெறைய புக்கு எல்லா வச்சிருந்தே வீட்ல அது யாராவது கேட்டா எடுத்து குடுத்துருவே மறுபடியு கேக்க மாட்டே அப்டியே விட்டுட்டே இப்ப எப்பயாச்சு சரி கள படிக் ளாம்னு தோணுச்சுனாக்கா கதவுக்கே இருக்காது பசங்ளுடைய ஸ்கூல் புக் இருக்கு
ம் ம்
அ யாரா படிக்கதன்னு சொல்லிட்டு நானு அப்டியே இருந்துறுவ
செரிக்கா இப்ப நா வரும்போது அந்த புக் ரெண்டு எடுத்துட்டு வரே அது போக புதுசா ஒரு ரெண்டு மூணு புக்கு இவனுக்கு பையனுக்கு பாத்திங்கன்னா டிராயிங் தா நல்லா பண்ணிட்டே இருக்கா டிராயிங் கொஞ்ச கொஞ்ச சின்ன சின்ன இது வரையறது அதே மாரி கலர் பண்றது நல்லா பண்றா
ம்
புக்கு அது ஒரு மூணு நாலு புக்கு வாங்கி கொடுத்திருந்த எல்லாமே முடிச்சுட்டா நா சரியா அதுல இன்னு கொஞ்சோ
வந்துப்பாருங்க ஓவிய படோ வரையற மாரியே அது கொஞ்ச வித்தியாச வித்தியாசமல்லா புக் எல்லா இங்க வச்சிருக்காங்க அதாவது அந்த எதோ ஷாடிங்க எல்லா சொல்லுவாங்க இல்லயா
ஆமா
ஆ அந்த மாரி உவ புக் பு இருக்கு மத்தபடி ஓவியம் அது வரையற புக்கு இருக்குது அது அப்டியே நம்ம அந்த ஓவியத்து மேலேயே வரைஞ்சிட்டு அதுக்கு நம்ம கலர் குடுக்குற மாதிரியான புக்கு இருக்குது ஏன்னா பக்கத்து வீட்டுல ஒரு பாப்பாக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்கள கேட்டே சரிப்ப நாம போறோ இல்லையா கட அந்த கடையில தா அந்த கடையில தா வாங்குற அப்டின்னு சொல்லிருக்காங்க
ம் சேரி சேரி ம் ம் சேரி அந்த மாறி புக்ஸுங்க தா நானு கொஞ்சோ வாங்கணு
ஆ சரிப்பா நம்ம அதெல்லா எழுதி வச்சுக்கோங்க வாங்கலா
ஆ ரு வீட்டுக்கு தேவையான பொருள் கொஞ்சோ வாங்கணு அதுகளு உங்க பக்கத்துல கடைங்க இருக்கா
என்ன புக்குங்க
வீட்டுக்கு தேவையான பொருள்லா கொஞ்சோ கிராசரி ஐட்டம்ஸ்ல்லா வாங்க வேண்டியிருக்கு
சரிங்க
அதுக்கு அங்க பக்கத்துல ஏதாவது ஷாப் கடையெல்லா இருக்குதாக்கா ஏன்னா அவர்ட்ட சொல்லி அதுக்கு கொஞ்சோ அமௌண்ட் கேட்டு வாங்கிட்டு வந்துடுவே வாங்கற மாறி இருக்குனா நம்ம வாங்கிட்டு நம்ம ஆட்டோல தான‌ வரோ எல்லாத்துமே வச்சு கொண்டு இருந்தரலால்ல
ம்
அதுக்கு தா கேக்குறே
ஆ இருக்குப்பா நம்ம வர வழியிலே அவருக்கு ஆட்டோக்காரக்கு சொன்னா அவங்க நிறுத்துவாங்க நமக்கு என்ன தெரியாதுல வாங்கிட்டு வந்துடலா நானு கொஞ்சோ வாங்க வேண்டி இருக்கு எல்லாமே அப்டியே முடிச்சுட்டு வந்துரலா சரிங்களா
போதுல்ல நீ வந்துட்டு நம்ம கொஞ்சோ கிராசரி ஐட்டம்ஸ்லா வாங்கி கொண்டு வந்து வச்ட்டா நீ ஸ்கூலுக்கு அனுப்புறது து நம்ம ஓயாம போய் வாங்க‌ வேண்டியது இல்ல
ஆமா
ஆ அதனால அவர் சொல்லிட்டாரு நீ என்ன எனக்கு நீ ஆஃபீஸ்ல வந்து கொஞ்சம் மீட் திங்ஸ்ஸல்லா நெறைய வரு அதனால வந்துட்டு நீ என்னைய கணக்குல வச்சிக்காத உனக்கு என்னென்ன தி்ங்ஸ் வேணுமோ எல்லாமேவாங்குறத்துக்குஉண்டான பிரிப்பேர் பண்ணிக்க நீ ஸ்கூல் ஓபன் ஆகனு ஒன் வீக் தா இருக்கு அதுக்குள்ள உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நீ வந்து வாங்கி இது பண்ணி வச்சுக்க அப்டிங்கறமாரி சொல்லிட்டாங்க அதுக்தா கேக்குறே
ஆ எல்லாமே கெடைக்கும்ப்பா நம்ம ஆட்டோ மேல வரும்போது ஃபஸ்ட்டு‌ நம்ம எல்லா நோட்டு புக்கு வாங்கிர்லா வாங்கிட்டு அப்டியே பக்கத்துலயே பூக்கட இருக்குது அங்க இல்லன்னாக்கா நம்ம அங்கங்க பாத்து வாங்கிர்லா அப்றோ வரும்போது எல்லா மளிக சாமானு எழுதி வச்சுக்கோங்க லிஸ் ட்டு நம்ம வரும்போதே எல்லாமே த அங்யே வாங்கிட்டு வந்தர்லா செரிங்களா
ஆ சேரிக்கா அதுக்தா கேக்குறே சமையல் வேலைலா முடுச் டீங்ளா?
ம் ம் ஆமா எப்டியு வரது கொஞ்ச‌ லேட் ஆகு இல்லயா
ஆ
அதுனால செரி சாம்பார் வச்சுட்டே‌ செரி வந்து சாத எதாவ்து வச்சு சிக்கலான் சொல்லிட்டு சாம்பார் மட்டு வச்சிருக்கே இப்போதக்கி சாம்பார் வச்சு பொறியல் பண்ணியாச்சு ஒருவேள வர்றது லேட் ஆ ச்சுன்னாக்க வந்து ஒடனே ரெண்டு டம்ளர் அரிசி வச்சுக்கிட்டா வேகமா முடிஞ்சிரு நீங்க செஞ்சுட்டீங்ளா?
ஆ நா அவர் காலைல ஆஃபீஸ் போறதுனால எல்லாமே செஞ்சு அவருக் குடுத்து வுட்டுட்டே மதியத்துக்கு குடுத்து வுட்டுட்டே இங்கெ நாங்களு நம்ம வெளில போறோ வர முன்னப்பின்ன ஆயிருச்சு இல்ல மழ வந்துருச்சுனா அப்பறொ வந்து நம்ம சமச்சிட்ருக்க முடியாதுன் நா காலைலே சாப்பாட்டு வேலய முடுச்ட்டே
ஆ சரி
சமச்சாச்சு இனி நமக்கு நைட்டுக்தா இது பண்ணனு கரெக்டா இருக்கு நம்ம போயிட்டு வந்துட்டு சாப்ட்டு கொஞ்ச‌ நேர ரெஸ்ட் எடுத்துட்டு
ஆமாங்க்கா
அதுக்கப்றொ நைட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு சரியா இருக்கு
நா ஒரு கடைக் போறதுன்னாக்க கொஞ்ச வேகமா வந்தர்லா ரெண்டு மூணு கடன்றப்போ டைம் எப்டியு டிராஃபிக் வேற அதிகமாருக்கு‌ சாய்ங்கால நேரத்துல
கூட சாப்பாடு கூட வச்சிட்டு வந்துருங்கக்கா வச்சு ரெடி பண்ணி ட்டு வந்துருங்க இப்ப வ வந்துருக்காங்கனா அவுங்க போக கொஞ்ச நேர ஆகுல்ல எப்டியு
அவுங்க கெளம்பிட்டாங்க அவுங்க கெளம்புன பின்னாடிதா நா உங்களுக் ஃபோன் பண்ணே
கெளம்பிட்டாங்ளா அப்ப நீங்க தா இன்னு கெளம்பனுமா?
டீயெல்லா வச்சு குடுத்தேங்க சாப்புட்டு கெளம்பிட்டாங்க இப்போ நா ரெடி ஆயிட்டு உங்க கிட்ட ஃபோன் பேசிட்டே நா ரெடி ஆயிட்டே செரிப்ப நா ஆட்டோ காரர்க்கு ஃபோன் பண்றே செரிங்ளா வந்ததுமே நா உங்ளுக்கு ஒரு ம மிஸ் கால் குடுக்குறே சீக்ரமா வந்துருங்க பாப்பாவ கூட்டிகிட்டு செரிப்பா செரி வக்கெட்டுங்ளா?
ஆ சேரிக்கா
ஆ ஓகே